வணக்கம் சகோதரி நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேங் சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க
நான நல்லார்க்கே சகோதிரி
ஆ சாப்ட்டாச்சாங்க தோழி
ஆ சாப்ட்டே சகோதரி நீங்க சாப்ட்டீங்ளா
இல்லிங் தோழி இனிமேல் தாங் தோழி சாப்பிடனு
சேரிங் சகோதரி நீங்க சாப்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருங்ளா சீக்
ஆமாங் தோழி இல்ல லேட்டாகுங் தோழி ரொம்பவே லேட்டாகு
முடிஞ்சளவுக்கு எட்டு மணிக்குள்ள சாப்புறதா ஒடம்புக்கு நல்லதுங்றாங்க எங்க நம்ம கேக்குறோ
ஆமாங் தோழி
இதே நமக்கு புடிச்ச உணவா இருந்தோமுனா அறக்க பறக்க போய் ஏழு மணி க்கே பசிக்காத வயிரு கூட பசிக்க ஆரம்மிச்சிரு சேரிங்க சகோதரி அம்மா சமையல் பண்ணிட்டு இர்க்காங்ளா
இல்ல இல்லிங் தோழி இனிமல் தாங் தோழி செய்யவே ஆரம்மிப்பாங்க
ஆ டிஃபன் பண்றதுனால கொஞ்சொ லேட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணாலு போது சகோதரி ஒங்ளுக்கு
ஆமாங் தோழி
சேரிங்க சகோதிரி நீங்க வந்து மில்லட் சம்மந்தப்பட்ட உணவெலா சாப்ட்ருக்கீங்ளா
ஆ சாப்டுவேங் தோழி சுண்டல் பச்ச பட்டாணி அதானேங்க தோழி சொல்றீங்க
ஆ சிறுதானிய உணவு சகோதிரி மில்லட்டு இந்த மாரி அது ராகி சோளம் கம்பு இதர அந்த அதுலே பாருங்க இப்ப அதிலே நம் புடிச்ச மாரி வந்து ராகி உருண்ட வரகரிசி பொங்கல் வரகுல வைக்கிறது வரகு தோச ச என்னென்னமோ கம்பு தோச என்னென்னமோ பண்றாங்க சகோதரி யூடியூப்ல்லா பண்றத பாத்தா இப்படியெல்லா ஒரு உணவு இருக்கா அப்டியே பாத்தாலே நமக் போய் டெம்டிங் வாங்கி விட்டுறாங்க நமக்கு இப்ப இப்படியெல்லா இருக்கா ஆனா நம்ம சமைச்சோம்னா தொண்டைக்குள்ளேயே இறங்க மாட்டிக்குது
ஆமாங் தோழி இது கம்பு பனியாரோல்லா செய்வாங்க தோழி எங் வீட்டுல கம்பு பணியாரம் சோள பனியாரம்
ஓ சரி ஆனா டெய்லர் ஆ அதெல்லா சாப்ட்டோம்னா நமக்கு வந்து அது கொஞ்சோ சப்புன்னு இருக்காதுங்களா சகோதரி அது காம்பினேஷனா காரசாரமா ச சாப்பிடணுனு நினைக்குரே தொட்டுக்க
ஆ ஆ ஆ இல்லைங்க தோழி நல்லா இருக்குங்க தோழி கம்பு பணியாரம், சோள பணியாரம் செஞ்சு தக்காளி சட்னியோட சாப்ட்டா அவ்ளோ சுவையா இருக்கு தோழி
ஆமா சாகோதரி தக்காளி சட்னி சாப்ட்டிங்ன்னா கோஞ்சோ சுருக்குன்னு இருக்குங்களா அதுக்கிதுக்கு கொஞ்சோ உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சோ கரெக்ட்
ம் கரெக்டா இருக்கும் தோழி இது கம்பு பண்ணியாரோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கு தோழி
சேரிங்க சகோதரி பரவாயில்ல ஏன்னா மில்லட்ஸ் வந்து சேத்துக்கணுங்கறாங்க சேத்துக்கறது ரொம்ப நல்லதுங்கராங்க ஹெல்த்துக்கு
ம் ஆமாங் தோழி
முன்னெல்லா பாருங்க சகோதரி முன்னெல்லா வந்துட்டு ஹோட்டல்கள்ல மில்லட் சம்பமந்தப்பட்ட உணவு அதிக இருக்காது இப்ப பாருங்க என்ன சகோதரி இப்போ வந்துட்டு சோளோ இப்போ பாருங்க கம்புளையே வந்துட்டு இப்போ சாப்பாடு கூட பிரியாணி கூட வந்துருச்சு சகோதரி பதில
அப்டிங்ளா
ஆ நீங்க வந்து இந்த யூடியூப்ல பாத்தீங்ன்னா சகோதரி ஒருத்தி வந்து வ்ளாக்ஸ் போட போறாங்கா வந்து ஃபுட் ரிவியூக்காகவே விளாக் போடுவா சகோதரி முஸ்லிம் அவ வந்து முஸ்லீம்னு நெனைக்கிற சகோதரி நீங்க பாத்துருப்பீங்க நா வந்து இங்க சாப் போறே இங்க போறே அங்க போறே இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஃபுட் சேலஞ்ச் பண்ணுங்க இன்னக்கி ஒன் டே ஃபுல்லா வந்துட்டு நான்வெஜ் சாப்புறே ஒண்டே ஃபுல்லா வந்து கசப்பானப்ப கசப்பான உணவ சாப்டுங்க ஒன்டே பாகக்கா சாப்புடுங்கன்னு சொல்லி அந்த வ்ளாக் நீங்க பாத்துருப்பீங்க அவதா சகோதரி ஒரு விளாக்ல சொல்லியிருந்தா ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தாலாமா ஏதோ ஒரு பிரியாணி சகோதரி அது வந்து வரகரிசி பிரியாணின்னு நெனைக்ற சகோதரி அளவு வந்து நீங்க சொல்ற மாரி பிரரைட் ரைஸ் சகோதிரே ஆனா நம்ம வந்துட்டு நம்ம கா சாதாரண சாப்பாட்டுக்கு போட்ற மாரி ஃப்ரைட் ரைஸ்கு போட்ற மாரி குவாண்டிட்டி எல்லாமே போட்டு சகோதரி பண்றா ஆனா அதுல பாக்கும்போது நல்ல கலர்ஃபுல்லா ரிவ்யு கொடுக்குற சாப்டு செம்மயா இருக் கு உங்களுக்கு வேணுனா நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்லி சொல்றாவ
சேரி சேரிங்க தோழி
ஆனா நம்ம ஊர்லல்லா இந்த மாரி இருக்குங்களான்னு கிடையா தெரில சகோதரி அவ சென்னைங்களா சென்னைங்கு போது நல்லா ரிவியூலா காட்னா நம்ம ஊர்லல்லா அந்த மாரி இருக்கு இருந்தாலுமே மக்கள் அதிகோ விரும்ப மாட்டாங்களா சகோதரி அந்த மாரி உணவு சாப்பிறவங்களுக்கு அந்த மாரி டேஸ்ட் புடிக்காது
நல்லா சாப்பிடுவாங்க தோழி
ஆமா சகோதரி ஐயோ பார்க் பர்கர் ஒரு நாள் சாப்பிட்டே சகோதரி இது என்னடாங்கிற மாரி ஆயி போச்சு நமக்கு அந்தடேஸ்டே புடிக்கல
ம் ம் சேரி சேரிங்க ஆ எனக்கு இது இங்க ஒரு பீட்சா மட்டு சாப்பிட்டேங் தோழி பீ்ட்சா நிகர் நல்லா இருந்ததுங்க தோழி பர்கர் எல்லா சாப்பிட்டது இல்லைங்க தோழி
ஆ பர்கர் ஒரு தடவ சிக்கன் பர்கர் வந்து பேட்டரி போம்போது சாப்பிட்டாங்கள சகோதரி ஆனா நல்லாவேல்ல சகோதரி நம்ம புதுசா ஏதாச்சு நம்ம ஹோட்டல்
வேக வச்சு தரட்டமாட்டாங்க தோழி நம்ம லோக்கலான கடையில போய் சாப்ட்டோ அப்டினா அந்தளவுக்கு வேக வச்சு தர மாட்டாங் க்றாங்க ஓவன்ல கொஞ்சோ இந்த செப்பு எல்லா இருக்காங்
ஆ ஆமா சா இது வந்து கொஞ்சோ நல்லாவு நல்ல ஹை லெவல் கடைதா சகோதரி இதுல நெறைய பிரஞ் இருக்கு சகோதரி நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறே நீங்க ஷாப் நேம் வந்துட்டு ஆனா ந நாமக்கல்ல ரொம்ப இருக்கு சகோதரி இந்த ஷாப் ரொம்ப இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா வந்துட் ஆ ஆனா பாத் தீங்கன்னா சகோதரி நல்லாதா பண்ணி குடுக்குறாங்க ஆனா ரேட்டு காஸ்ட்லியுமே அதிக தா ஆனா வந்து டேஸ்ட் வாய்ஸ் வந்துட்டு புடிகல சகோதரி நம்ம நினைப்போ ஹை லெவல் கடையில சாப்பிட்டா டேஸ்ட் ஆனா அங்கதா மொக்கையா இருக்கு ஸ்மால் கடைல சாப்பிட டேஸ்ட் அல்டிமேட்
ம் ஆமாங் தோழி இந்த புதுசா ஆரம்பிக்கிறாங்கல்ல
ஆமா சகோதிரி
அவங்கிட்ட எல்லா சாப்பிடல எல்லா அவ்ளோ ருசியா இருக்குங்க தோழி
ஆமா சகோதரி அதுவு பாருங்க இந்த ஒவ்வொரு கடைய பத்தி ரிவியூ குடுக்கும்போது பாத்தீங்கன்னா வச்சுக்கோ சகோரி சூப் பரா இருக்கு சகோதரி அதே மாரி நாமக்கல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு என்னமோ ஒரு சேல ரோட்ல ஒரு கடை ரொம்ப பேமஸ்ங்க அது பிரியாணிக்குனே வந்துட்டு
ம் ம்
என்னமோ கடைப்பேரு தா சொல்ல தெரியல ஆனா அதுல சாப்பிட்டீங்கன்னா பிரியாணி வந்து சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அப்டின்னா டேஸ்ட் வைஸ் பாத்தா நா அத கொஞ்சோ நாள் கழிச்சி பாத்தா அந்த நா போய் வாங்கலான்னு போன அந்த கட பாத்தா சீல் வச்சுப்புட்டாங்க கோழி வந்து கெட்டு போன கோழிய சுமைக்கிறாங்கன்
அய்யய்யோ அதனாலதா அவ்ளோ டேஸ்டா இருந்திருக்கு போல
ஏ இருக்கலா சகோதரி கோழி பண்றாங்களா இல்ல சில விளம்பரலா சொல்லுவா மூவியில எல்லா காக்கா காக்காவ செத்துப்போன காக்காவ பண்டுங்கன்னு யாருக்கடா தெரியு அதாவது சீப்பான ரேட்டுக்கு வைக்கிறீங்க போல
ஆமாங் தோழி
நீங்க சகோதரி மூவில்லா பாப்பீங்ளா
படம்லா அந்தளவுக்கு நா பாத்தது இல்லைங்க தோழி
சேரிங்க சகோதரி ஏ சகோதரி ஏதாவ்து மூவிஸ்லா பாத்தா உங்களுக்கு நல்லா பொழுது போவும்ல
அ அ சே சே நீங்க சிறு வயதுல்லா கார்ட்டூன்லா பாப்பீங்ளா
ஆ டோரா புஜ்ஜி சின்சானு மோட்டு பட்லு
டோரிமான்
ஆ அதுக்கப்றொ இது ஆ அதெல்லா பாப்ப தோழி எனக்கு அதிகம் புடிச்சது டோராவின் பயணங்கள் அப்பறொ ஜெடாக்ஸ்ல வந்துட்டு இந்த ச பவர் ரேஞ்சர்ஸ் இருக்குல்ல சகோதரி அத நா பாத்
ஆ ஸ்பைடர் மேன்
ஆ ஸ்பைட்ரு மேனு அது நல்லா இருக்கு சகோதரி அதுக்கப்பறொ ஒரு ஆ ஜாக்கி ஜான் அதுக்கப்றொ ஒரு இது இந்த விநாயக சதுர்த்திக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒரு மூவி மாரி போடுவாங்கல சகோதரி மிஸ் கணேஷான் சொல்லி ட்டு ஒரு படம் மாரி அது பாத் அந்த படம் மூணு மண் நேரொ ஓடு தோழி ஆனா சூப்பரா இருக்கு அந்த படம் பாத்தீங்ன
ம் ஆமாங் தோழி
நா வந்து ஸ்கூல் படிக்கும் போது சகோதரி டோரா புஜ்ஜி சாய்ந்தரொ போடுவாங்களா நால்ர மணிக்கு என்ன ஸ்கூல் முடியு நாலு மணிக்கி நாலே காலுக் முடியங்ளா அறக்க பறக்க ஓடி வந்து உக்காந்து அந்த டோரா பூஜ்ஜி பாத்து முடிப்ப நானு பத்து நிம்ஷொனாலு பத்து நிம்ஷொ பாத்ருவ சகோதரி நல்லா இருக்கு ஆனா அப்பல்லா நல்லாருக்கு அப்பல்லா இந்த டோரா புஜ்ஜி போடும்போது அந்த பாடு அவ்ங்க பாடம்போதே நம்பளு தொடர்ந்து பாடிட்டே இருப்போ இப்போக் கூட ஓடுது சகோதரி இந்த டோரா புஜ்ஜி அது ஏம் புள்ளைக்கி அது ஏம் புள்ளைக்கி காமிச்சி ஏம் புள்ள பாக்கக் கூட மாட்டிக்கிறா
அ ஆமாங் தோழி இப்பல்லா இதுதா பாக்குறாங்க சின்சானுமே
சான் ஆ சிங்சான் இல்ல சகோதரி ஒரு சில பேர் சின்சான் இல்ல எங்க அம்மாவே மோட்டு பத்லு பாக்குறாங்க சகோதரி நீங்க வே எனக்கு சிரிப்பா இருக்கு மட்டு பட்லு போர்றீ இந்த நாடகம் படத்த பாத்தா கடுப்பாகுதுடி அத போர்றீ சிரிச்சிக்கிட்டு அது சமோசா சாப்டுவா பாருங்க
ஆமா ஆமா பத் இது மோட்டு அ அ ஆமாங் தோழி டோரிமான் பாப்பீங்ளா
டோரிமான் வந்து பாப்பே சகோதரி எங்க மாமா புள்ளைங்களா வந்தா அவங்க அதிகம் பாப்பாங்களா நா அதிகொ வந்து அத பாக் மா அதிக சின் சானு இந்த சோட்டா பீமு இந்த டோரா புஜ்ஜி மட்டு அதிக நா பாப்பே சகோதரி நானு
செரி செரிங் தோழி
ஆ ஆனா அந்த காலத்துல ஒரு மெமரீஸ்னா நம்ம வாழ்ந்தல்லா ஒரு ஒரு நல்ல மெமரீஸ் சகோதரி
ஆமாங் தோழி இப்ப இருக்க புள்ளைங்ளா ஃபோனு டீவி இதுலயே வாழ்க்கைய கழிக்கிதுங்க
அப்பல்லா சகோதரி நாலா எப் நாலா எனக்கு அப்பனா ஃபோனே எனக்கு நா வந்து ட்வல் த்து வரைக்குமே எனக்கு மொபைல்னா என்னான் தெரியாது சகோதரி நா வந்து ட்வல்த்து ரிசல்ட் வந்து காலேஜு ஜாயின் பண்ணம் போதா எனக்குனு செப்பரேட்டா ஃபோன் வாங்கி நா யூஸ் பண்ண நானு இப்ப இருக்க பிள்ளைங்களா வந்து பெறக்கம் போதே எல் கே ஜி போற புள்ளைங்ளே கண்டிப்பா சகோதரி இப்ப எ ல்கே ஜி அப்பல்லா கொரோனா கொரோனால வந்து கொரோனா டைம்லல்லா சசகோதரி ஆன்லைன் க்ளாஸ்ன்னு ஒண்ணு கண்டெக்ட் பண்ணாங்களா அதுல பாருங்க ஒரு ஹையர் க்ளாஸ் பிள்ளைங்களுக்கு மொபைல் க்ளாஸ் ஆன்லைன் கிளாஸுனு சொன்னா இருக்கு எல் கே ஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் க்ளாஸ் தோழி அதுங்களுக்கு ஆன்லைன்ல குடுத்து ஃபோன குடுத்து கெடுத்து வெச் ட்டாங்க சகோதரி
ஆ ஆமாமாங் தோழி
அப்ப அப்பதா சகோதரி மொபைலோட மொபைலோட டிமாண்ட்டு வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்ச்ச அப்ப வந்து மொபைலோட ரேட் அதிகப்படுத்னுவங் இப்ப வரை க்குமே ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு சகோதரி ஒவ்வொரு ஃபோனுமே ஆனா மொபைல் வந்து ரொம்ப கெடுதல் ஆ கேக்குது இல்லங் சகோதரி மொபைல் வந்து ரொம் ஓ மொபைல் ரொம்ப கெடுதல்ன்னு சொல்றாங்க நமக்கு ஆனா அது இல்லாம நம்ம இருக்க முல்ல
ஆமாங் தோழி நம்பளே ஒரு அஞ்சு நிம்ஷோ உட்டுட்டு போனாலே எதோ ஒண்ண எழந்த மாரியே ஃபீல் ஆகுதுங் தோழி
கண்டிப்பா சகோதரி இதுல நா எனக்கு வந்து இப்ப நா கொழந்த இருக்கு மேரேஜ் ஆனால குக்கிங் ஒர்க் இருக்கு நா மொபைல்லு ஒரு நாள் எடுக்காம இருக்க சகோதரி இதே அம்மா வீட்டுக்கு மட்டு போயிட்டேனா சகோதரி காலைல எழுந்தா ஃபோன் முஞ்சிலதா முழிக்கிறது தம்பிக்கு வந்து ஃபுட்டு குடுக்குற வரைக்குந்தா தம்பிக்கு அந்த உணவு குடுக்குற வேள மட்டுதா சகோதரி மொபைல் இல்லாம இருப்பே மத்த நேர எல்லாமே ஏனா அங்க போயிட்டா நம்ம ரெஸ்டுங்ளா அம்மா அம்மவோட கையில தம்பி ஒப்படச்சிருவங்ளா அம்மா பாத்துப்பாங்ளா மத்தநேர எல்லாமே ஃபோன் தா ஸ்பென் எங்கப்பா கூட திட்டுவாரு இ திப்ப கூட உனக்கு என்ன ஃபோனு எப்ப பாத்தாலு மொபைலயே பாத்துகிட்ருக் க அப்டிம்பாரு
செரி செரிங் தோழி
ஆனா இன்ஸ்டாகிராம்க்குள்ள மட்டு போயிட்டம்னா சகோதரி நம்ளால வெளியவே வர முடியாது
ஆமாங் தோழி ஆமாங் தோழி போனம்னா நேரம் போறதே தெரியலிங் தோழி அர மண் நேரோ நெனச்சா நாலு மண் நேரோ ஓடிடுது
கண்டிப்பா சகோதரி ஒரு ஒரு ரீல ஒரு பத்து நிம்ஷோ ரீல் பாத்து செத்த படுக்கலான் பாப்பே சகோதரி ம மணிய பாத்தா ஒரு மண் நே அட போட பாக்க பாக்க கொஞ்ச இன்ட்ரெஸ்டடா நல்லாருக்கு சோ இப்ப புதுசா என்ன வந்திருக்குங்ளோ அதுவே நமக்கு வந்துகிட்டே இருக்கு அந்த ரீல்ஸ்ல
ஆமாமாங் தோழி
ஆ சகோதரி இன்னொன்னு சொல்லுவாங்க சகோதரி இப்ப நம்ம வந்து சேடா இருந்தம்னு வெச்சுக்கோ இப்போ நம்ம எதோ சோகமா இருக்கோ அப்ப நம்ம இன்ஸ்டாகிராம்ல போய் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பாக்குபோது நம்ம நம்ம மைண்டு வந்து இன்ஸ் பாக்கற அது ரிலேடேடா வருது அது எப்டிந்தா எனக்கு தெரில இப்ப நா வந்து இன்னைக்கு சோகமா இருந்தே சகோதரி அன்னைக்கு சோகா பாட்டே தா வந்துச்சு எனக்கு ஹேப்பியா இருந்தே ஹேப்பி வைஃப்புனு சொல்லி வைஃப்பு ஆமா சகோதரி அதுக்கு வந்து நம்மளோட மைண்டுக்கு இந்த நம்மளோட நம்ம டைப்பிங்டோ இதுக்குமே அப்சர்வ் பண்ணிக்கிற மாரி ஒரு கெப்பா சிட்டி இருக்கு நம்ம என்ன நெனைக்கிறமோ ஆ நம்ம என் ஆமா சகோதரி நம்ம என்ன ஆமா சகோதரி நா நெனப்பே இன்னைக்குதா இன்ஸ்டாகிராம்ல நல்ல ஒரு ஃபுட்டு பாக்கனு நெனைப்பே கண்டிப்பா அந்த இன்ஸ்டால எதாது சொல்லும் போது ஒருன் நாலஞ்சு ஃபுட்டு வெரைட்டிஸ் போயிருக்கு சகோதரி அது வ்லாகு ஓப்பன் பண்ணா தொடர்ந்து அந்த ரீல் கண்டினியூவா அதேதா சகோதரி வந்துட்ருக்கு
ஆமாமாங் தோழி
இப்போ நம்ம எதாவ்து ஒரு ப்ரோக்ரம்ல பாத்து காம்படிஷன்ல குக் வித் கோமாளி ஜெய்சாங்கன்னா தொடர்ந்து அதுவே தா வரு பிக்பாஸ்னா தொடர்ந்து அதுவேதா வருது
ரொம்ப விரும்பி பாக்குறமோ அதுதாங் தோழி அதிக வருது
ஆமா சகோதரி நம்ப எ அதே பாருங்க வெப் சீரீஸ்தா நீ இந்த ஹார்ட் பீட் வெப்சீரீஸ்லா பாத்துருக்கீங்ளா சகோதரி ஜியோ ஹாட்ஸ்டார்ல
ஆ ஆ வெப்சீரியல்ஸ்லா நா பாத்தது கெடயாது சகோதரி சேரிங்க தோழி மீண்டும் வேறொரு தலைப் உடன் சந்திப்போம் தோழி நமக்கான நேரழைப்பு முடிந்து விட்டது ஆ நன்றிங்க தோழி